ஹலோ
சொல்லுங்க மேடம் சொல்லுங்க வீட்டுக்கு வந்ட்டீங்ளா
மேடம் நா வெளியவே போலைங்க மேடம்
வெளிய வரட்டுமா கதவு கிட்ட வரட்டா
ம் வா யார் வேணாணு சொன்னா வா
ஆமா அப்டியே வந்து நிக்க போற மாரி
ஏ ஃப்ரெண்டு தா இப்ப வந்தா
சேரிங்க
அவ சும்மா தங்கச்சி கூட்டிட்டு ரவுண்ட் அடிக்கலா சொல்லிட்டு வந்துருக்கா பக்கத்துல வீடு ஏ வீடு இருக்குதானு சொல்லிட்டு சும்மா வந்து தலைய காட்டிட்டு போலான் வந்துருக்கா வந்துட்டு அப்புற அந்த காளன் கொஞ்சோ குடுத்தோ சாப்டா சாப்டு இல்ல இல்ல அவ வந்து போதுன்ட்டா கொஞ்ச சாப்டு போதுன்ட்டா எங் அம்ம தேடுவாங்க தங்கச்சி கூப்ட்டு போனு அப்டி சொல்லிட்டு போயிட்டா அவ அப்பவே போய்ட்டா அப்புற காலான் செஞ்சுது போய் எடுத்து சாப்ட்டனா
அதான கொண்டு மத்தவங்களுக்கு குடுக்கணுங்கற மனசெல்ல ஒனக்கு வராதே
நா தரமாட்டேன் சொல்லவே இல்ல ன்னா பார்சல் போடு சொல்றே நீங்க தா பார்சல் வந்து அப்டி காமனா இருக்க மாட்டே நானு எனக்கு வேண்டா அப்டியெல்லா சொன்னீங்க நா என்ன பண்றதுங்க எங்க அம்மா செஞ்சது நெஜமா நல்லா இருக்கு எங்க அம்மா வந்து அந்த வருத் தெடுக்கிற முட்டு நா இருந்தே பாக்கி எங்க அம்மா தா செஞ்சாங்க இப்ப வந்து எங்கிட்ட கொஞ்ச அதுல தண்ணி சுடு தண்ணி வச்சு ஊத்தி அது கொஞ்ச இதாக கி அப்டி சொல்லிட்டு எங்க அம்மாக்கு வந்து தல சுத்துதாமே என்னனு தெரியல போய் தூங்குறேன் சொல்லிட்டு ஆ அய்யோ இன்னைக்கு எங்க அம்மா லீவ் எடுத்திருந்தாங்க இன்னைக்கு ஒர்க்குக்கு போல
அவங்கள போட்டு வேல வாங்கிட்டு இருக்கற நி
நால்லா இல்ல எங்க அம்மா தா செய்யனு சொல்லி செஞ்சாங்க பாதி நா கூட இருந்தே மேக்கி செஞ்சு செஞ்சாங்க ஆமா இப்ப தூங்கபோறே அப்டி சொல்லி போய் போயிட்டாங்க ஏ என்ன பண்ணிட்டு இருந்த
நானா நா போய் கொஞ்சோ சாப்ட்டுட்டு திரும்ப மடிக்குறதுக்கு வந்தே
இன்னு முடியல்லையா துணி மடுச்சு
மூனு வாரோ தொவச்சு தொவச்சு போட்டே
மூனு வார தொவச்சு போட்டு மடிக்கலியா நீ
அது மடிக்கிற சோம்பேரித்தனம் பட்டு பழைய வீடா இருந்தா ஒடனே ஒடனே மடுச்சிருவே ஏன்னா வீட்டுக்குள்ள வந்தோனே தெரியு
ஆ இது வந்து ஒரு முக்
இது புது வீடுனோனே அது தனி ரூம்ல இருக்குறனால அந்த ரூம்க்கு யார் வர போறான்னு ஒரு தெனாவெட்டு வந்துருது
ஓ யாரு வர போறான்னு
அப்டியே வந்தாலு அவுங்க ஹால்ல இருப்பாங்க இல்லன்னா ஏ பெட்ரூம்ல இருப்பாங்க இல்லன்னா எங்க அம்மா சாறு பெட்ரூம்ல எங்க அம்மா அக்கா பெட் ரூம்ல இருப்பாங்க அதனால
ம் நானு வந்து அதனால தா அப்டி நா மடி மடிப்பட்டே அப்டின்னா அவ்வளோதா மடிப்பட்டேன்னா அப்டியே இருக்கு அதனாலதா நா வேணு வேணுனே உள்ள நா நெனச்சா போடலா ரூம்ல தூக்கி போட்லா ஆனா நா போட மாட்டே நா வந்து தொவப்பே தொவ ச்சுட்டு காய போடுறதுல இருந்து துணி மேலே இருந்து எடுத்துட்டு வர வரைக்கு எங்க அம்மா தா காய போட்டுருவாங்க துணி எடுத்துட்டு வந்துருவாங்க நா தொவச்சு மட்டு குடுப்பே அதுக்கப்பறோ நா மடுச்சு வெப்பே அதனால வேணு வேணு ஏனா நா சீக்கிரம் மடிக்கணும்ன்றக்காக வேண்டி ஹால்லயே ஒரு சோஃபா தனியா அந்த சைடுல வச்சிருப்போ டிவிக் கீழ ஒரு சோஃபா இருக்கு
இது உள்ள இருக்கா யாருமே பாக்க மாட்டாங்க
இதுனால பாத்தா துணி துணி போடறக்கு வேண்டி ட்டு இப்போ பீரோ தொறந்து பாத்தா பீரோல துணி இருக்காது
பிரிச்சி பிரிச்சி மடிச்சி வச்சிருவ நானே எங்க அம்மாது தனியா எங்க அப்பாது தனியா எந்து தனியா எங்க அக்காது தனியான்னு எந்து மட்டு எடுத்து ஃபிரிட்ஜ்குள்ள பிரிட்ஜுக்குள்ள வச்சிருவலா
எந்த நெனைப்புல இருக்க
இவ்னிங் பாத்துட்டே திரும்பி ஃப்ரிட்ஜ் மேக்னட்ட பாத்து பேசிட்டு இருந்தனா ஊன்ட்ட பேசிட்டே ஃபிரிட்ஜ் மேக்னட்ட பாத்துட்டு டக்குண்ணு பீரோ பதில ஃப்ரி்ட்ஜ்ன்ட்ட
இல்ல துணி அங்க இப்டி மடக்காம வெச் வெச்சே என்ன பண்ணுவ நீயே துணி போடறதுக்கு வேண்டிட் ப்ப பீர்வா போய் தொறந்த அப்டின்னா பீரோக்குள்ள துணி இருக்காது
நா என்னோடத மட்டு புதுசெல்லா உடனே உடனே மடிச்சிருவே
ஓ அப்பிடி
மத்தவங்களோடது எங்க தெர்ல எனக்கு என்னென்ருப்பே கண்டுக்கவே மாட்டே கத்திட்டே இருந்தாலு கண்டுக்கமாட்டே
இப்போ மடிக்கிற இனி இதுக்கப்புறோ வர துணி எப்போ மடிப்ப
அவ்ளதா இன்னைக் நேத்து தொவச்சதே எல்லா சேத்தி மடிச்சி வச்சுட்டே
மடிச்சி முடிச்சிட்டியா
டோஃப் இப்ப எந்து மட்டு அமைதியா யாருக்கு வீட்டுக்கு யாருக்கு தெரியாத மாரி திருட்டுதனமா எடுத்துட்டு போய் என்னோடது மட்டு உள்ள வச்சிருவ
ஏ மத்தவங்கலோடது அவங்கள்டே வச்சிருவாங்களா
எடுத்துட்டு போய் வக்ரீங்கனா வைங்க இங்கருந்து எடுத்து போடுங்கன்ருவ
ஏ ஒரு வேலய செஞ்சா ஃபுல்லா செய்யணு தெரியாதா ஒனக்கு
அது நா மடிச்சி வக்கிறதா ஏ வேல எல்லாத்து கொண்டு போய் எங்கங்க வைக்கணுங்கிறதலா ஏ வேலல்ல
எங்க வீட்ல நா இல்லாட்டி எங்க வீடு வீடு மாரியே இருக்காது ஆ
வச்சா வந்து நாளைக் க்க அடுத்த நாள்லந்து எடுத்து மட்டு குடுக்குறியா போடறக்கிம்பாங்க அப்புறோ அவுங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அதெல்லா எனக்கு தேவை இல்லாதது
எங்க வீட்ல நா இல்லாட்டி வீடு வீ டு மாரியே இருக்காது நா ஊருக்கு போன வீடு வீடு மாரியே இல்ல வந்துட் ட்டு எனக்கு வீட்டுக்குள்ள வந்த மாரியே இல்ல எனக்கு புடிக்கவேல்ல நைட்டுதா வந்தே அந்த நைட்டு வந்து ஏ ரூம் வந்து தொறந் பாக்குற ரூம் ஃபுல்லா பொடி பொடியாருக்கு ஏன்னா இங்க எங்க அண்ண வந்து ரூம்ல ஒரு கண்ணாடி இருக் கு சீ ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல வந் அது எங்க அண்ண வீர சாகசோ அவனோடது வீரத்த காட்டி அத ஒடச்சி வச்சிருக்கா ஜன்னல் கண்ணாடிய அது நா வந்து மூடிதா வச்சிருக்கே காட்போட்லா வச் சி மூடிதா வச்சிட் போனே என்ன ஆச்சி வரும்போது அதெல்லா விழுந்து கெடக் க்குது அதனால ஜன்னலருந்து பொடியெல்லா வந்து ரூம் ஃபுல்லா பொடி ஏ கடுப்பாயிருச்சி வந்துட்டு அதுக்கப்புறோ வந்த ஒடனே வந் நை த்தா வந்த வந்த ஒடனே ஏ ரூம் கிளீன் பண்ணிட்டே பண்ணி முடிச்சு அதுக்கு ரெண்டு நாள் அதுக்கப்புறு ரெண்டு நாள் எங்கியு போல எதும் பண்ல அவ்ளோ வேல இருந்ச்சு வீட்ல நா துணி மடிக்கிறதெல்லா வேல இருந் ச்சு பீரோகுள்ளலா துணி துணி மாரியே இல்ல எடு
நான் வந்து ஒர் எடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணுவ
ஆ
திரும்பவு அந்த எடொ பழையபடியே ஆகுதுனா பண்ண மாட்ட அதுனால ஏன் ஷெல்ஃபு மட்டு கிளீனா வச்சிர்ப்ப கிளீன் பண்ற ஒரு ஆர்வத்துல என் லிப்ளைனர தூக்கி வீசிட்டனாட்ருக்கு
முடிஞ்சுர்ச்சின் சொல்லியா
வீச் எறிஞ்சிட்டேனான் தெரில வெளிய போம்போது ஹேண்ட்பேக்ல எடுத்துட் போன மாரி ஒரு ஞாபகோ இருக்கு ஆனா எங்கன் தெரில எப்பயுமே எங்யாது போம்போது எடுத்துட் போவ
ஆ காணு எங்கிட்டயு அதே மாரி இருக்கு ஆனா நான் போட மாட்டே எப்பவாச்சு போடுவே
இந்த காஜல் ஒன்னு வாய்ங்க்குடு எனக்கு
ஆ அது எங்க அம்மாட் நான் கேக்குறே எங்க வா நானு அது நான் வாங்னனா அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வாங்னா அதுதான பாத்த அவ வந்து நல்லா இருக்கே அப்டி சொன்னா அப்போ சேரி என்ன பேருன் கேட்டா சொன்னனா அப்போ அவ அவ அவ எனக்கு முன்னாடியே அவ இது பாக்கற்துக்கு முன்னாடி அவளு ரீல்ஸ்ல பாத்துருக்கா இந்த காஜலு ஆனா அவ வாங்குல இப்ப நான் வாங்னனா நல்லா இருந்ச்சு அவ் போட்டா அப்போ நல்லா டார்க்காவு இருந்ச்சு லாங் லாஸ்ட்டிங்காவு இருந்ச்சா அப்போ அவ வாங்கி
ஏன் ஏ நான் ஒரு புது டிரெஸ் போட்லான் நெனச்ச எப்பயுமே என்னோட ஹிப் சைஸு டுவென்ட்டி சிக்ஸுதா திடீர்னு பாத்தா அது பத்த மாட்டேங்குது
ஏன் சாப்டு சாப்டு பெருசாய்ட்டியா
என்னோடதது அது
என்னாச்சு என்னாச்சு
சே இது எனக்கு இப்பதா எடுத்த மடிச்சு வச்சதுல பாத்த
ஏன் ஹிப் சைஸ் கம்மியாய்டுச்சு
அது புதுசு போடவே இல்ல இன்னி ஒருதவட கூட பத்தவே இல்ல பத்தவே இல்ல பெருசா இருக்கு
ஓ அப்ப எடுத்து வை போட்றோ
போ
எடுத்து வச்சுட்டு போடு எங்யாச்சு போலாமா
ம் ஆ ஹா அதா வர்றேன்ன இப்ப வீட்டுக்கு போய்ட்டு வர்றன்ன
அப்ப வருவ அடுத்த வாரோ நீ வா ஆ வெளிய போ முடியுமா அப்போ
ஏன் நல் நேரோ பாக்கணுமா
ஐய அப்டி இல்ல சேரி அப்போ அப்ப போ முடியுமான் எனக் தெரியில
அத்தா எ
நா நா என்ன சொல்றேன்னா தூரமா எங்கயாச்சு போலா
ஆஹா இது வேறயா உனக் ஆச
ஆமா என்னெல்லா விட்டா நா பாட்டுக்க ஓடிடுவே எங்கயாச்சு
நீ போவ எங்க வீட்லிலா என்ன அப்டி அனுப்ப மாட்டாங்க
ரொம்ப தூரோல்லா இல்ல காலையில போயிட்டு சாய்ந்திரோ வர மாரிதா
ஆமா ஆமா
ஆமா ஆமா இன்னா ஆமா
அது மார்தா சொன்னே நீங்க நீங்க நீங்க வந்து எங்க கூடல்லா நீங்க வரமாட்டீங்க நீங்க நீங்க வந்து எங்க கூடலா வரமாட் டிங்க நம்மதா கூட்டிட்டு உங்கள தள்ளி வி டுவோல்ல உங்கள கூட்டிட் போயிட்டு நம்ம வந்து குழிக்குள்ள தள்ளி விட்ருவோ அதனால பயோ உங்களுக்கு எங்க கூட நீங்க வரமாட்டீங்க
அப்படிலா நா எப்பயுமே சொன்னதே இல்லயே
அப்படிதா நெனைக்கிறீங்க நா வந்து உங்க மைண்ட ரீட் பண்ணுவே
ஆ ஆ
நா ரீட் பண்ணுவே
ரீட் பண்ணுவ பண்ணுவ
அப்டி தா நா சொன்ன நீ நீ அப்டிதா நீ நெனைக்கிற நீயே சொல்லு
தெரில
போ அப்போ கூப்ட்டா வரணு
எங்க வீட்லெல்லா விடமாட்டாங்க என்னய
வா
ஆமா உண்மயாதா
ஓ பாக்கி எல்லா எடத்துக்கு வுடுவாங்க எல்லாரு கூடியு நம்ம கூட வுட மாட்டாங்க
நானாலா கேட்டதில்ல அவங்கதா கேப்பாங்க
கா
செர் நா வெளிய போறே அப்பற கூப்படவா சேர் நானு இப் வெளிய போறே
இந்நேர்த்துலியா சேரி
வெக்கறே
ஆ சேரி